ஹல்
உ நல்லார்க்கீங்க்ளா
அ நல்லார்கோ நீங்க நல்லார்க்கீங்களா
க்கோங்க வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
அ எல்லாரு நல்லாருக்காங் ங்க உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
அ நல்லார்க்காங்க
அப்புறம் சொல்லுங்க அப்பறம் என்ன பண்றீங்க வீட்ல
அப்டியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கங்க கிளைமேட்தா நம்ள வாட்டி வதைக்குதுங்களே
ஆமா வெளில எங்கியுமே போமுடியாது அந்தளவுக்கிருக்கு
கொஞ்ச இப்ப எடையில மழ வந்ததுங்க ஒரு தரவ எங்க ஏரியால அதனால வெயில் கொஞ்சோ தனிஞ்ச மாதிரி இருக்கு
அப்பிடிங்களா இங்கியு மழ வருது ஆனாலு அந்த இது வந்து ஒங்களுக்கு அந்த ஹீட்டு வந்து கொறைய மாட்டேங்குது அனாலயே வீட்டுக்குள்ளேயே இருக்கவே முடில பகல்ல நாங்க ஃபூரா இருக்றதில்லீங்களா சரியா வெளில போயறோ ம் பாத்தா நைட்ல வந்தா படுக்கவே முடியறதில்ல அதனாலதா நாங்க மேல மொட்டமாடிக்கீழ வந்து படுத்துக்குவோ
மொட்டமாடிலியே போய் படுத்துக்வீங்களா
ஆமாங்க மொட்டைமாடி வந்து கொசு தொந்தரவெல்லா இருக் க்காதுங்க பெருசா இருக்காது தூங்கிட்ட நம்ள கொசு கடிக்றது தெரியாது பெருசாலு பெருசா நல்லார்க் கிளைம் த நேச்சுரா பத்தீங்கன்னா ஃபேன் ஓடுனாலு அந்த ஹீட் வந்து இருந்துட்டேதா இருக்கு ரூம்க்குள்ள இங்க நல்லாருக்கு தூங் ந்தம்னா காலைல வரைக்கு இந்த டிஸ்டபன்ஸு இருக்காது
ஆமாங்க நாங்க மொதல்லந்த வீட்ல அந்த மாரி ஒரு ஆப்சன் ன் இருந்தது ம் மேல வெளில படுத்துக்குவோ நல்லா இருந் ச்சிங்க அந்த டைம்ல இப்ப வந்து நம்ளுக்கு வாசல் எல்லா படுத்தா பாம்பெல்லா கூட வர அளவுக்கு இருக்குது அனால வாசல தெறக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு என்னா சுத்தியுக ஓ ப்பனா இருக்குங்க ம் ஜன்னல் திறந்து வச்சாலே கொஞ்ச நல்லா காத்து வரு
அப்பிடிங்களா உங்க வீட்டு பக்கத்துல வீடுகள் எதுவு இல்ல நெருக்காம
எங் வீட் பக்கத்துல சொல்ல போனா ஒரு சைடு மட்டுதா வீடு இருக்ங் மீதி மூனு சைடு ஓப்பன்லதா இருக் க்குது ஆ நல்ல காத்துமே வந்து இது ரொம்ப இந்த புயல் காத்து மாரி இன்னைக்கு காலையில இருந்து மதியானம் ஃபுல்லா அ ஆடி காற்றுன்னு சொல்லுவாங்க பாாரத்தீங்களா அந்த மாரி அடிச்சது காத்து சவுண்டோட ம் ரொம்ப சவுண்டா காற்றுவந்துகிட்டு இருந்துச் செ
சேரிங்க
ம் பெருசா நம்ம வெளில போறக்கு வாய்ப் பிள்ளைங்கனால வெயில் பெருசா தெரியறது இல்ல
சேரி சேரிங்க இங்க எங்களுக்கு பகல்லு கூட பெருசா எனக்கு இப்படியோ சமாளிச்சுக்கிறோ நைட்ல வந்து படுத்தா கொழந்தைங்கல்லா தூங்கவே மாட்டேன்றாங்க கொஞ்சோ திரும்பி படுக்கும் போது முளிச்சுட்டாங்கன்னா நம்மளுக்குமே அப்படிதா இருக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாரி இருக்குா சேரி நாங்க மேல வந்து படுத்து பழகிட்டோ இப்ப டூ மந்த்ஸ்தவே மேல வந்து படுத்துக்கிறது அப்டியே பசங்களு நல்லா தூங்கிக்கிறாங்களா காலையில என்ன ஃபைவ் ஓ கிளாக் அதா என் கரெக்ட முழிப்பாயிரு
சேரிங்க சேரிங்க ம்
அ
என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அ சாரி வந் அது நா வாங்கி விற்றகலா அப்படின்னு ஒரு ஐடியால இருக்குன்னு சொல்லி சொல்றா நா இருந்துட்டு அப்புறோ அந் இந்த வேலை வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாரீஸ் சாரீஸ் வந்து லைக் பண்ணுவாங்களா
சேரிங்க
அது நம்ம நேர்ல விற்கும் போது என்ன ஆகுனா டச்சு பண்ணி பார்த்தாங்கன்னா அது ஒரு சிலது பிடிக்கு ஒரு சிலது பிடிக்காது நெறைய ஆன்லைன் ஷாப்பிங் வேற வந்துருச்சுங்களா அப்புறோ என்ட்ட கேட்டாங்க அது வேண்டாம் எல்லாருமே இப்ப ஆன்லைன் ஆப்பள் நெறைய ஆப்ல வந்து சேல்ஸ் பண்றாங்கங்க வித விதமா சாரீஸு நம்ம அளவா அவங்க அவங்க வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சக்கோங்க அ விக்காம் போச்சுனால அது பிரச்சனைங்களா ஷாம் இன்ஸ்கட் எல்லா வாங்கிங் அ அப்டின் சொன்ன இன்ஸ்கர்ட்லா பொதுவா எல்லாருமே வாங்கிவாங்களாச்சு ஜென்ரலான கலர்ஸ் மட்டு வாங்கி வெ சலைப் போதும் இன்ஸ்கட்டு அதெல்லா வாங்கி வெய்ங்க அப்டின்னு சொன்னே
செரி செரிங்க நம்ம வெளில ஓங்களுக்கு வந்து சம்மர் சீசனுக்கு தகுந்த மாரி உங்ளுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி கிளாத்தெடுத்து சேல் பண்ணோன்னு வெச்சுக்கோங்ளே நல்லா மூவ் ஆகுங்க அதே மாரி காலேஜ் ஸ்டூடென்ஸ் காலேஜ் இப்பவரியோ ஓபன் பண்ண போறாங்களா அதுக்கு தகுந்த மாரி கிலாத்தெல்லா அவுங்களுக்கு புடிச்ச மாரி எடுத்தோம்னாலு இதாகு
கரெட்டுங்க நீங்க சொல்றது ஆ அப்ப வந்து அவுங்க ஏரியால வந்து என்ன மெஜாரிட்டியா இரு குராங்ளோ அதுக்கு தகுந்த மாரி வாங்கனு ஏனா ஸ்டூடென்ஸ் நெறிய இருக்குறாங்களா னா அதுக்கு தகுந்த மாரி வாங்கனு உம் மூனு கொழந்தைங்க வெச்சிருக்குறாங்க அத வெச்சுட்டே அவுங்க சிரமுன்தா கொழந்தைகள பாத்துக்கறது அது போக இது செரி ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் மாரி பண்ணனு அப்டின்னு அவுங்களுக்கு ஒரு எய்மு என்ன பண்றதுன்னு கன்ப்யூஸ் ட இருக்குறாங்க
நம்ம எப்பவுமே லேடிஸ் வந்துட்டு வீட்டு வேலையோட முடிஞ்சுது அப்டின்னு நெனச்சுட்டு இருந்துட கூடாதுங்க எப்பவுமே வந்து நம்மள பிஸியா வெச்சுக்கணு அப்பதா நம்ளு ஆக்டிவா இருப்போ எதாவது பண்ணணுங்க வீட்லருந்துட்டு நம்ம ஏதாவது ஓன் பிஸ்
ஆக்சுவலா அவுங்களுக்கு - ஆக்சுவலா அவுங்களுக்கு ஒர்க் ப்ரம் ஹோம் இருக்குதுங்க அது வந்து எப்டினா ஃபுல் அன்ட் ஃபுல் அத ஒக்காந்து அவுங்கனால பாக்க முடிய மாட்டேங்குதுங்களாமா ய அதுவே காலேல- ந்து இப்ப சாய்ந்திர வெரிக்கு அதுக்கே டைம் போய்டுது பசங்களுக்கு பா ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணு கூட்டிட்டு வரணு ஸ்நாக்ஸ் பண்ணனு கூட யாருமே இல்லிங்க அவ ஒருத்திதா பாத்துக்குறாலா
செரிங்க உங்க ஹஸ்பெண்டுங்க
அவுங்களு வொர்க்குல தா இருக்குறாங்க போவாங்க வருவாங்க அதனால சரி ஆன்லைன் வர்க் அ இது பிஸ்னஸ் மாரின்னா தெரியது இல்லைங்க டைமிங் பிரச்சன இல்லில எப்ப வேணாலு என்ன வேணாலு பண்ணிக் க்கலா ம் அப்பிடின் கேட்டாங்க உங்களுக்கு எதாவது அந்த மாரி எதாவது யோசன எதாவது இருக்குங்களா
எனக்கு இருக்குதுங்க ஆனா எனக்கு என்ன ஒரு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னா என்ன நா மட்டு போய் பண்ண முடியாது எனக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நானு சேந்து எதாது பார் டை எத பண்ணலா அப்பிடின்ட்டு ஒரு ஐடியா இருக்கு வீட்ல அவர்கிட்டயு சொல்லனு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்பி
என்ன ஒர்க்குன் சொல்லுங்க எதா து நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா
சரி சரிங்க எனக் கொஞ்சோ டேயிலரிங் கொஞ்சோ தெரியுங்க அதே மாரி நமக் கிளாத்து வாங்கி சேல் பண்ணுன் வச்சிகோங்க நம கொஞ்சோ டேய்லரிங் கொஞ்சோ நினினாலுமே காத்துகிட்டம்னா ஆ இது ரெண்டுமே பண்ணி பாத்துக்கலா ஒரே இதா பாத்துக்கலா நமகிட்டே குடுத்துருவாங்களே எடுத்து புடிச்சதுன்ன நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிடுவாங்க எடுத்து ஆ அப்பிடின் ஒரு ஐடியா இருக் க்கு எனக்குள்ள
ம் சரி சரி சரிங்க ஒன்னு இல்ல இப் ஸ்டிச்சிங் தெரியுங்க தெரியுனா கிளாஸ் க்ல்ல போனது இல்லைங்க ஆ சும்மா யூ டியூப்ல நெறைய வீடியோஸ் வருதுங்களா டெய்லரிங்கி பத்தி அப்பிடின் சொல்லிட்டு கொஞ்சோ இது கொஞ்சோ ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச் ச்சங்க தெ ச்சி ஒரு ஆர்வத்துல தச்சிகிட்டு இருந்தங்க இப்ப ஃபுல்லாவே விட்டாச்சிங்க மிஷின் ஒரு ஓரமா இருக்கவு அதே தொடர்றதே இல்ல
செர் செரிங்க ஆ
இங்க பக்கத்துல கொஞ்சோ ஃப்ரீயாவே கூட சொல்லி தந்த கோர்ஸ் எல்லா நடத்திருக்கறாங்க இப்ப விசாரிச்சா அது முடிஞ்சி ச்சிங்கிறாங்க
சரி சரிங்க அ சம்மர் இதுல போடுவாங்க உங்களுக்கு இந்த மே மந்த் லீவுல எல்லா போடுவங்க அங்க அங்க சம்மர் கிளாஸ்னு போடுவாங்க ஃப்ரீயாவே
எங்க வீட்டுக்கு என்ன சொல்றதுங்க லெ ப்ட்டன் ரைட்ன்னு சொல்லிட்டு லெப்ட் சைடல போனா ஒரு ஃப்ரீ கோச்சிங் நடந்தது ரைட் சைட்ல போனாலு ஒரு ஃப்ரீ கோச்சிங் நடந்துட்டுதா இருந்துச்சிங்க மாத்திமா அதுவு ஆரி ஒர்க் க்கு நடந்துட்டு இருந்துச்சுங்க ஃப்ரீயாவே தா சொல்லி் குடுத்துட்டு இருந்தாங்க
ஆரி ஒர்க் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களே அது நல்ல வேல்யூங்க
கரெக்ட்டு தா நீங்க சொல்றதுங்க ஸ்டிச்சிங் பண்ணும்னாலு நம்ம கிட்ட பப்ளிக் அ தொடர்பு இருக்கு
கம்யூனிகேஷன் இருக்கணுங்க ஆளுகல்ட்ட கம்யூனிகேஷன் இருக்கணு இப்ப நம்ம ஒரு ஒரு ஒருத்தர் எடுத்துட்டாங்கன் வைங்களே அவுங்களுக்கு கிளாத் புடிச்ச புடிச்சது அவுங்க போட்டு போறத பாத்து குடுத்தாங்கன்னா அதுல நாலு பேரு கே இருப்பாங்க அவுங்க பாங்க அந்த மாதிரி வந்து அக்கா அப்டியே செயின் லிங்க் மாரி இங்க போயிட்டே இருக்கு
செரிங்க செரிங்க
கஸ்டமர கவர் பண்ண வரைக்கு தா பிரச்சனையே ஒரு ந பத்து பேரு ரெகுலரா கஸ்டமர் கெடச்சுட்டாங்கன் இப்போ வைங்க அதுக்கப்புறோ நம்ம ஈஸியா இது பண்ணிக்லா எல்லாமே
கரெக்ட்டு தாங்க
எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒன்னு பண்ணிட்டு இருக் க்காங்க பாத்தீங்கனா அவுங்க நல்ல கொஞ்சோ அனுபவம் இருக்கு அந்த துணி சேல்ஸ்ல எல்லா அவுங்ககிட்டயு கொஞ்சோ நமக்கு தேவயானா அப்டியெல்லா கேட்டுக்கலா
செரிங்க உம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பக்கத்தலயே இருந்ததுங்க டெய்லரிங் பழகுறக்கு ஆரி ஒர்க் பண்றதுக்கு பழகுறதுக்கு அது என்னால மதிய மேற்க கொண்டு போக முடியலங்க அந்த முயற்சி என்னால எடுக்க முடியல
செரி செரிங்க
இப்போ ஒரு இந்த மாச ஸ்டாட்டிங்ல இருந்து ஒரு மெஹந்தி கிளாஸ் ஒன்னு ஜாயின் பண்ணேங்க ஆன்லைன்ல அது வந்து அவுங்க வந்து ஒன் அவர் கிளாஸ் சொல்லி குடுப்பாங்க
செரிங்க
அது ஒரு நூறு ரூபா கட்டி ஜாயின் பண்ற மாரி இருந்தது
அப்டிங்ளா அ
இப்டி இருந்தாங்க டெய்லி ஒன் அவரு கிளாஸ் அனுப்புவாங்க அத வந்து நம்ம ஒரு பேப்பர்ல வந் து மெகந்தி கோன் வச்சு போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்றதுங்க அது வந்து எனக் கு நாலு நாள் நாலாவது நாளு க்கு பாதி பண்ணுனங்க அதுக்கு மேல பண்ண முடியல அவங்க பத்து நாள் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க பத் பத்து நாள்தா கோர்ஸ்ங்க ம் அதுலயே வந்து பேசிக்ல இருந்து எப்டி நம்ம மெஹந்தி ஸ்டார்ட் பண்றது அப்டிங்கறது வந்து சொல் கோடு போட்றதுல இருந்து சொல்லி குடுப்பாங்கன்னு வைங்களே கோடு எப்டி போட்ற து வளைவுகள் எப்பிடி போடுறது அந்த மாரி எல்லா சொல்லி் குடுத்தாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு டிசைன்ஸ் கொண்டு வர்றது பூ டிசைனு யான டிசைனு மயில் டி அப்டி எல்லா சொல்லிக் குடுத்துங்க ஒரு பிரைடல் கல்யாண பொண்ணு க்கே கை ஃபுல்லா போட்ற அளவுக்கு பத்தாவது நாள் வரைக்கு ஆ ஒன் அவர் கிளாஸ் இல்லைங்ளா அதனால நெ றையா சொல்லி் குடுப்பாங்க அதுல அப்றோ நாலு நாள் ப பண்ணனுங்க ஒர்க் பண்ண ஆ வரைஞ்சு வச்சிருக்கறேங்க அதுக்கப்புறோ பண்ண முடியல அந்த வீடியோஸ் எல்லா பாத்தீங்கன்னா இந்த மார்ச்சு இந்த சாரி இந்த மந்த்தோட எண்டு் வரைக்குந்தா ஒர்க் ஆகுங்களாமா வீடியோ அதுக்கப்புற வராதுங்கறாங்க
அப்பிடிங்களா ஆ உங்களுக்கு அது நல்லா பழகிட்டோம்னாலே போதுங்க இப்ப எல்லா வெளில பார்த்தீங்கன்னா ஜென்ஸே பாத்தீங்கன்னா நார்த் இன்டியன்ஸே அந்த அளவுக்கு எல்லா மெகந்தி போட ஆரம்பிச்ட்டாங்க நெறைய டிசைன் டிசைனா போட ஆரம்பிச்சுட்டாங்க அது கூட இது டெய்லரிங்கி என்னங்க
கடைலல்லா போறோன்னு வச்சுக்கங்க வாசல்ல உக்கான்ட்ருப்பாங்களாச்சுங்க ம் ம்
செரி சொல்லுங்க நம்ம என்ன வேண்ணாலு பண்ணலா நீங்க இத கண்டினுயூ பண்ணுங்க கிளாச விட வேண்டா கன்டினுயு பண்ணுங்க நானு சொல்றே இத நம்ம எங்க அக்கா வருவாங் க வந்தாங்கன்னா கேட்டுட்டு அவங்க எங்க எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு டீட்டைல் எல்லா க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கே அப்புற நம்ம ரெண்டு பேரு சேந்து ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது எங்க வீட்ல ஃபஸ்ட்டு கேட்டுக்கிற பெர்மிஷன் கேட்டுக்கற உங்க வீட்லயு கேளுங்க நம்ம ரெண்டு பேரு சேந்து போவோ அப்போ உங்க ஏரியால என்ன மூவாகு து நீங்க எடுத்துட்டு போங்க எங்க ஏரியால நன்னதாவதோ நா எடுத்துட்டு போறே எடுத்துட்டு வந்து சேல் பண்ணி பாக்லா ஃபஸ் ட்ரோ அப்புறோ நம்ம கட போடுறத பத்தி அப்புறப பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலா ஓக்
ஆ சரிங்க ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆ ஓகே ஓகேங்க தேங்க்யூ உ பாய் பாய்